ஹலோ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கோம் நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கோ
ஆ சொல்லுங்க நானே பண்ணலான்ட்டு பேசலான்ட்டு இருந்தே உங்க கூட காலையில இருந்து பேசலான்ட்டு இருந்தே இப்பதா டைம் கெடச்சது நீங்க ஏதோ பிஸ் ஆமா நீங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணலானு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க சரி எனக்கு ஒரு இது பிஸ்னஸ் பண்ணுவோ யாராவது ஐடியா குடுத்தா பரவாயில்லைன்னு பாத்தே இன்ன உங்க ஏரியால என்ன போது எங்க ஏரியால ஏதாவது ஒரு என்ன மூவிங் ஆகுது அப்டின்னு சொல்லி எதாவது பேசலா வேற ஐடியா பண்ணலா அப்டின்ட்டுதான் நா கால் பண்ணுனேன் நீங்க ஏதோ பிஸ்னஸ் பண்றத சொன்னீங்களே
இப்பல்லா மோஸ்ட்லி எல்லாரு வந்து டே ஃபுல்லா வந்துட்டு அங்கங்க பாத்தா ஃபேன்சி தா போட்டிருக்காங்களா
அப்டிங்களா ஆ
இப்ப இருக்கவுங்க எல்லாருமே வந்துட்டு முன்னாடில்லா நம்ம வந்துட்டு ஃபுல்லா கோல்டுலயா அந்த மாறி தா எல்லாமே விரும்பிட்டுருந்தாங்க
ம் சரிங்க
இப்ப இப்ப வந்துட்டு எல்லாமே கவரிங் செட்ல வந்து அங்காட்டி இப்ப மோஸ்ட் எல்லாரு அதித்தே யூஸ் பண்றாங்களா
ஆமா ஆமா இப்ப யாருமே கோல்டு போரதல்ல கோல்டு விக்கிற வெலக்கி கோல்டுக்கே யாருமே போறதுக்கு பயப் படுறாங்க
ஆமாங்க
கோல்டே இருந்தாலும் போடுறது ஆபத்து வெளியில போட்டுட்டுப் போறது
ஆமாங்க
அதுதா அதான் எப்டின்னா இந்த இதுலே சில்வர்லயே கொலுசெல்லா பாத்தீங்னா சில்வர்ல வந்து ஆ வெள்ளிலேயே பாத்தீங்கன்னா கோல்டு கோட்டிங் வந்த மாதிரிய வந்துருச்சு இப்போ நெறைய நெறைய டிசைன் டிசைனா நெறைய வந்திருக்கு
ஆமா
அதெல்லா பாத்துருக்கீங்ளா
ஆ பாத்திருக்கோங்க நம்மளே வந்துட்டு கடை போடலானு தொடங்குறப்போ இதெல்லாமே காமிச்சாங்களே ஐம்பொண்ணும் இருக்கு நம்ம கடையில பாத்தீங்கன்னா கவரிங் செட்டு வெள்ளிக் கொலுசு ஐம்பொன்னு
செரி செரிங்க
அதாவது ஏ டு செட் வரைக்கு எல்லாமே இருக்கிற மாரி கடையில எல்லாம் இருக்கிற மாரியு பண்லான் இருக்கோ
அப்டிங்களா ஓனா போடுலான்டு இருக்கீங்களா
ஆமாங்க கூட யாராச்சும் பார்ட்னர்ஷிப் போட்டா நல்லாருக்கும்ன்னு தோணுதுங்க
ஓ அப்டிங்களா சரி சரி சரி
ஏன்னா இப்ப இருக்கிற எல்லாமே ப்ரைஸ் எல்லாமே ரேட் எல்லாமே அதிகமா தா இருக்குதுங்களா
சேரிங்க ஆமா ஆமா
அப்போ நம்ம கை காசு போட்டோம்னா ரொம்பவே வந்துருங்க
ஆமா ஆமா இல்ல ரெண்டு பேர் சேந்து பண்ணும் போது கொஞ்சோம் தெரியாத இன்கம் வந்தாலு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சோ நம்ம பெனிஃபிட் இது பாக்க முடியாது ப்ராஃபிட் பாக்க முடியாது ப்ராஃபிட்டும் வரலா லாஸு வரலா ரெண்டே பேர் இருந்தாங்க கொஞ்சோ இது பண்ணிக்லா அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்லா ஒருத் தரா இருந்துச்சுன்னா கொஞ்சோ கஷ்டந்தா
ஆமாங்
என் சிஸ்டர்ன்லா பண்ணிட்டு இருந்தாங்க அவுங்க ஃபேன்சி ஸ்டோர் மாரி வச்சு தா பண்ணிட்டுருந்தாங்க அவுங்க ஃபர்ஸ்ட்ல சின்னதா ஒரு டியூஷன் சென்டர் மாரி ஸ்டாட் பண்ணாங்க அப்றம் பாத்தன்னா அ பெரிய லெவல்ல பாத்தீங்ன்னா ஒரு ரூம்பு வேற வாடித்து வாடகைக்கு பிடிச்சு போட்டாங்க அப்றோ சேரி சும்மா வைக்கிறதுக்கு ஜெராக்ஸ் எல்லா போடலான்னு போட்டாங்க அப்றோ திருப்பியும் ஃபேன்ஸி ஐட்டம் எல்லாம் போட் அங்க கொஞ்சோம் நல்லா மூவிங்காச்சு அப்றோ ஏ பாக்க முடியலேன்னு தெரியல டியூஷன் எடுத்தாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனா வந்து இந்த அவுங்கனால கன்டினியூ பண்ண முடில கொஞ்சோ வீட்டுக்கு கடைக்கு கொஞ்சோ டிஸ்டன்ஸ் இருக்குங்ளா அதனால சரி அதனால இப்டியே விட்டுட்டாங்க நம்பளதா பண்ண சொன்னாங்க என்னதா பண்ண சொன்னாங்க எங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா பண்ணுங்க அப்டின் சொல்லிருந்தாங்கனா அது யாருக்கோ குடுக்குறக்கு உங்களுக்கு குடு த்துறோ அப்டி மொத்தமா எடுத்து பண்ணுங்க இன்னாங்க அந்த டைம்ல நம்மளுக்கு கொஞ்சோ முடியல ஃபேமிலி சிச்சுவேஷன் முடியாம போயிருச்சு ஒர்க் பண்றக்கு இப்பதா ஒரு ஐடியா வந்திருக்கு எதாவது பண்ணலா பிஸ்னஸ் பண்ணலா வீட்ல சும்மா இருந்துட்டுன் என்ன பண் வீட்டு வேலைய மட்டுமே செஞ்சிட்டே இருந்தோம்னா அது நம்ம போர் அடிச் போயிரு இல்லைங்ளா அதுதா சரி பண்ணலா நீங்களு அன்னைக்கு சொன்னீங்ளா ஏதாவது பிசினஸ் பண்ணலானு சரி அதுதா உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு அப்டின் தெரிஞ்சுக்கலா தா நா கூப்ட்டே
இப்பதக்கி இந்த ஃபேன்சி போலாந்தா இருக்கிறேங்க அப்போ வந்துட்டு பாத்துட்டு வேணா டிரெஸ் ஷாப் ஓப்பன் பண்ணலான்ட் இருக்குறேங்க
உங்க ஏரியால டிரெஸ் எல்லா நல்லா மூவிங் ஆகுமா
இங்க வந்துட்டு எல்லாமே இங்க வந்து அங்க இருக்குது இந்த மெயின் ஏரியா ஃபுல்லாவே இப்ப எல்லாமே ட்ரெஸ் கலெக்ஷன்ஸாவ தா எல்லாருமே பாக்குறாங்க
சரிங்க
கொஞ்ச நம்ம ஃபேஷனாவு ட்ரெடிஷனாவு போய்க்லா அப்டின் சொல்லிட்டு இருக்குறேங்க
உங்க எந்த மாரி டிரெஸ் அங்க மூவ் ஆகுபா இந்த திருப்பூர் கிளாத்ல பனியன் கிளாத்லா இருக் இல்லைங்ளா அந்த மாரி பணியன் ஐட்டம் சொல்லிவிக்கிறாங்கள அந்த மாரி எதாவது
எல்லாமேங்க ஆனா வந்துட்டு நா வந்துட்டு எல்லாமே ஃபீமேல்ஸ்க்கானது மட்டு இது பண்லான் இருக்றேங்க
பீமெல்ஸ்க்கு மட்டூ ஓகே ஓகே உம் இல்ல கொழந்தைங்களுக்கு போட்டோம்னா அதுவு நல்லா இதாகு ஏன்னா உங்களுக்கு சம்மர் சீசனா பனியன் எல்லா போட்டோம்னா இன்னெஸ் எல்லா போட்டோம்னா நல்லா மூவிங் ஆகு லேடிஸ் வியரும் போல காலேஜ் ஸ்டூடன்ஸ் ஏத்த மாரி நம்ம அதெல்லா போட்டோமுனா டாப்ஸு இதெல்லா காட்டன் ஐட்ட போட்டோம்னா நல்லா இதாகு சம்பர் தகுந்த மாரி போடனு நீங்க நீங்க சொல்லுங்க உங்க வீட்ல எல்லா அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா சொல்லுங்க நானு வர்றே நம்ம ரெண்டு பேரு சேந்து ஒரு நாளைக்கு போவோ பர்ச்சேஸ் பண்ணுவோ சின்னதா ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்லா பெரிய லெவல்ல வேண்டா
சேரிங்க
சின்னதா ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுவோ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்ச கொஞ்சமா எல்லாத்துலயு போடுவோ ஆளுக்கு எது போட்டு அவ மணி போட்டு பண்ணுவோ எது அதிகமா மூவ் ஆகுதோ அத நம்ம மறுபடி திருப்பி எடுத்துக்கலா ஓகேங்ளா
ஆ சேரிங்க
எடுத்துக்குவோ அப்றோ நம்மோ இந்த இது அப்போ வந்து கவரிங் ஐட்டங்களா போடுவோ நம்ம கோல்டு மாரியே இருக்குது இல்லிங்ளா கோட்டிங் கொடுத்தது அந்த மாரி ஐட்டங்களு வாங்கி போடுவோ எது இது ஆகுதுனு பாக்லா சின்ன சின்ன ஃபஸ்ட்டு ஸ்டாடிங்ல சின்னதா பண்ணுவோ அப்றோ பெரிய லெவல்ல பஸ்ட்டு பண்ண வேண்டா
செரிங்க
இனிமேனா பண்ணுவோ உங்களுக்கு எந்த டைம்ல ஃப்ரீயா இருப்பீங்க
நா வந்துட்டு நாளைக்கு ஃப்ரீயா இருப்பேங்க அப்றோ அத விட்டுட்டா ஃபுல்லா போய் அந்த ஃபேன்சிக்கானதெல்லா ஃப்ஸ்ட்டு அதுகரக்டா ஸ்டோர் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்றோங்க
செரிங்க
சின்னதா ரூம் எடுத்து இருக்குது இப்பத்தக்கீங்க
செரி செரிங்க
அப்போ செரி பாப்போ அப்டின்னு சொல்லிட்டு இப்பதா இப்பதா சும்மா சின்னதா போட்டு பாக்கலா
செரி செரிங்க
அப்டின்னு இருக்கோ ஃபேமிலி சைடு எல்லாருமே ஓகேன்ட்டாங்க
செரிங்க
நீங்களும் ஃபேமிலியோட கன்ஃபார்ம் வர்னுங்க
ஆ கண்டிப்பா ஓப்பனிங் கூப்டுங்க ந கண்டிப்பா வரோ வரோ அப்றோ நாம இல்லாமையா அப்றோ நாம தா நாம தா ரெண்டு சேர்ந்து பண்றமா மாச்சு வீட்ல எல்லாருமே வருவாங்க ஃபர்ஸ்ட் நம்ம தனியா ஒரு நாள் மீட் பண்ணுவோ ஃபஸ்ட்டு இந்த கடை வந்து பிடிச்சு நம்ம ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் தனியா மீட் பண்ணிட்டு எனக்கு நாளைக்கு வர முடியுமானு தெரில எனக்கு வீட்ல கொஞ்சோ திடீர்னு சொன்னோனா நாளைக்கு போறேன்னு சொன்னோம்னா அவங்க அலோ பண்ண மாட்டாங்க வீட்ல கொஞ்ச கெஸ்ட்ல்லா இருக்காங்க அதனால இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கலாங்க இன்னொரு நாள் வந்தேன்னா ரெண்டு பேரும் சேந்து பஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்றோ திருப்பி நமக்கு இப்ப வந்து எந்த மாரி ஐட்டங்கள் எடுக்கலா பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் ஒரு டிசிசன் எடுத்துக்குவோ அப்றோ வந்து நம்ம போலா ஏன்னா நம்ம எடுத்த எடுத்தடுப்புல போய் அங்க போய் இது எடுக்கறது இதுல கொஞ்சோ அதுல கொஞ்சோ எந்த மாதிரி போகுது நம்ம இது பண்ணிக்கலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப காலேஜ்லா லீவா இருக்காங்க காலேஜ் ஓபனிங் போது நம்ம அவங்களுக்கு லேடிஸுக்கு தகுந்த வியர்சல்லா எடுத்தோம்னா கண்டிப்பா நல்லா மூவிங் ஆகு கரெக்ட் தானுங்க
ஆமாங்க ஆமாங்க
அவங்களுக்கு வந்து இந்த பிரேஸ்லெட் மாதிரி தா அந்த மாதிரிதா லைக் பண்றாங்க பேங்கிள்ஸ் எல்லா கூட லைக் பண்றது இல்ல அது அப்றோந்த இது பாத்தீங்கன்னா சில்வர்ல சில்வர் ம் என்ன சொல்றது கொலுசு இருக்கு இல்லைங்களா அது வந்து கோல்டு கோட்டிங் கொடுத்தது அந்த மாரி எடுத்தோம்னாலு நல்லா மூவ் ஆகு எங்க ஏரியால அந்த மாரிதா நெறைய மூவ் ஆயிட்டு ருக்கு
அப்டிங்களா
ஆ பொண்ணுக நெறைய இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல்லா நெறைய இருக்காங்க நம்ம வீட்ட சுத்தி இருக்காங்க நானு இங்கேயு கொஞ்ச கஷ்டமர எல்லா புடிக்கிறே நீங்க உங்களுக்கு அங்க பக்கத்துல எல்லா கஸ்டமரு கா கொஞ்சோ பாருங்க
செரிங்க
பாத்துட்டு எப்டி அவுங்க விரும்புறாங்கன்னு கொஞ்சன் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அப்பறோ ரெண்டு பேரு சேந்து முடிவு பண்ணி ஒரு நாள் பிளான் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் போவோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு ரெண்டு பேருமே ஓனோனோஸ் ஒரு எட பிடிக்கிறது கொஞ்சோ சென்றான எடமா இருந்துச்சுனா ரெண்டு பேத்துக்கு நம்ம வரப்போக கொஞ்ச ஈஸியா இருக்கு கொஞ்சோ டிஸ்டன்ஸ்சா இருஞ்ச்சுனா எங்க வீட்ல கொஞ்சோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க கரெக்ட்டு தானுங்க
எல்லார் வீட்லயு அப்டிக்காங்க
அ ஏனா நம்ம வீட்லயு வேல இருக்கும் இல்லைங்களா வீட்ல வேல முடிச்சுட்டு பசங்கள பாக்கணு அவுங்களுக்கு தேவ எல்லா பண்ணி தரணு திடீர்னு யாரோ ஒருத்தரு கெஸ்ட்டு வந்ட்டாங்கன்னாலு அதுவு வந்தர் நா ரெடி லாங்கா இருந்துச்சு நா வந்துட்டு வர முடியாது கொஞ்சோ சென்ட்ரானா ரெண்டு வேதுக்கு சென்ட்ரா இருந்துச்சுனா பெட்டரா இருக்கு ஓக்கேன்றுவாங்க
அப்டிங்களா செரி பாக்கலாங்க அதா வந்துட்டு ரெண்டு மூணு எடத்துலா பாத்துருக்கோ ஷாப் ப அது போய் பாத்துட்டு வர க்கிற கொஞ்சோ நாளானிங்கி போய் பாக்கலா அப்டின்னு சொல்ட்டு தா ஷாப்லா பாக்கலா
செரி செரிங்க செரி நீங்க ஃபஸ்ட்டு பாருங்க உங்க வீட்ல இருக்கவங்கள கூட்டிட்டு போயே பாருங்க ஏனா நா இப்பதைக்கி வரம் தா முடியாது இப்ப டூ டேஸ்ங்கு போது கொஞ்சோ நா பிஸியா இருக்கே இப்ப நா வர முடியாது அதனால நீங்க எடத்த பாத்துட்டு சொல்லுங்க நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கான்னு பாப்போ அப்றோ இல்லேனா நம் அப்றோ ஒரு டூ டேஸ் கழிச்சு வேணா நா வர்றே
நம்ம வேனை நம்ம வேணா இப்டி பண்ணலாங்க நீங்க வந்துட்டு இருந்து நீங்க வந்து நீங்க உங்க ஒர்க்கப் பாக்குற மாரி நீங்க அங்க இருக்க மாரி பாத்துக்கலா நீங்க வந்து எப்பாச்சு இந்த ஹாலிடேஸ்ஸா வரறப்ப மட்டு நீங்க ஷாப்புக்கு வர மாரி பாத்துக்கலா பார்ட்னர்ஷிப் வேண ரெண்டு பேர் சேந்து போட்டோம்னா எங்கயாச்சு கலெக்ஷன்ஸ் வாங்க போறப்பா மட்டு நீங்களு நானு போய் பாத்து வாங்கிட்டு வரலாங்க
அப்பிடி உங்கனால தனியா பாத்துக்க முடியுமா
இங்க வந்துட்டு நானு இருக்கோ ஃபேமிலில இருந்து ஒரு ரெண்டு ரெண்டு பொண்ணுக அந்த மாரி சொந்தக்கார பொண்ணுக வரேன்னு சொன்னாங்க
செரி
அப்ப கடைக்கு பாத்துக்கறக்கு அவுங்களா விட்டுட்டால் நம்மளு போய் கடைல போய் பாத்துக்கலா அப்போ உங்களுக்கு கொஞ்சோ இது ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்குமில
ஆம மா எனக்கு டெய்லியுமே க வர முடியாது அதுதா என்னைனா சார்ட் பண்றக்கு இல்லாமா இருஞ் பெண்டிங்கா வே வச்சிருக்கே ஏ ரெகுலரா என்னால போ முடியல எனக்கு ரொம்ப ஆச எல்லாமே பண்ணணுனு ஆனா வந்து ரெகுலரா போ முடியுமாங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு செரி கண்டிப்பா என்னால என்ன முடியுமோ அந்த சப்போர்ட் உங்களுக்கு நான் பண்ணி தரேன் ஓகேங்களா ஆ செரிங்க நாம சீக்கிரமா மீட் பண்ணுவோம் ஒரு நாள்
ஆ மீட் பண்ணலாங்க
ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்க ஓகேங்க தேங்க்ஸ்ங்க
செரிங்க